தோழி வணக்கம்.
ஆஹா வணக்கம் தோழி
உம் சாப்ட்டீங்களா தோழி என்ன பண்றீங்க
சும்மாதாக்கா படுத்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்க்ளா
உஹம் நானு சாப்ட்டே தோழி தோழி உங்களுக்கு இந்த டிவி பாக்குறதெல்லா ரொம்ப பிடிக்குமா
ஆஹ் டிவி பாக்குறதுன்னா ஆஹ் ஃபோன் வர்ற வரைக்கு டிவி தா பாத்துட்டு இருந்தே இப்ப ஃபோன் வந்ததுல இருந்து டிவி பாக்குறது இல்ல தோழி
சரி ஓகே தோழி அதே மாரி நீங்க ஃபோன்ல எதா அப்டி முக்கியத்துவமா பாப்பீங்க
சீரிஸ் பாப்பே அப்டி இல்லன்னா எனக் போர் அடிச்சிச்சு அப்படின்னா கதெல்லாம் வரும்ல தோழி கதை பார்பேன் அதுக்கப்புறம் திரும்ப கேம் ஒரு ஆயிரம் கேம் இருக்கற மாதிரி ஒரு ஆப் ஆஃப்லைன் தான் அது ஏத்தி வச்சிருக்கேன் போர் அடிச்சுச்சுன்னா அந்த கேம் விளையாடுவேன்
சரிங்க தோழி
அவ்வளோதான் அதுக்கப்புறம் எனக்கே போரடுச்சுச்சுன்னா போனை வச்சுட்டு நானே படுத்து தூங்கிடுவேன் தோழி
சரிங்க தோழி ம் தோழி இப்ப வந்து மொபைல் வந்து யூஸ் பண்றது நல்லதா கெட்டதா
இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நாம எப்படி யூஸ் பண்றோமோ அத பொறுத்துதான்
கண்டிப்பா தோழி இப்ப வந்து மொபைல் வந்து வெடிக்குதுன்னெல்லாம் சொல்றாங்க பாத்தியா ஆமா அந்த மொபைல் வந்து சூடாகறதுனால வெடிக்குதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் அதுக்கு என்ன காரணம் என்ன ரீசனா இருக்கணும் உங்களுக்கு
நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருக்கறதனால தான் சூடாகுது
சரிங்க தோழி
அது நாம யூஸ் பண்ணாம இருந்தோம்னா அது மட்டுக்கும் தானே இருக்கும் அதே மாதிரி பவர் வந்து அதிகமா வச்சு பாக்குறது அ அதுக்கு எவ்வளோ இப்ப பவர் வச்சு அந்த போனுக்கு எவ்வளோ இது யூஸ் பண்ணணுமோ அவ்ளவுக்கு பவர் வச்சு யூஸ் பண்ணி அ எப்படியூஸ் பண்ணணுமோ அந்த விதத்தை யூஸ் பண்ணா அதுக்கு அது ஒண்ணு ஆகாம இருக் கு
கண்டிப்பா தோழி கரெக்டா சொன்னிங்க
ஃபுல் டே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அப்புற வெடிக்கதா தோழி தோழி செய்யு
சரிங்க தோழி தோழி
ஆ சொல்லுங் தோழி
அதே மாரி இந்த டெடிபேர்லா வெச்சு வெளாட பிடிக்குமா உங்களுக்கு
ஆ எனக்கு பெடி பெருசா டெடிபேர் இருக்குல நம்ம ஒசரத்துக்கு இருக்குல அது வாங்கணுன் தா ஆச நா மாலை போட்டு போனப்பயு எங்கம்மா கிட்ட அதுதா கேட்டே ஆனா வாங்க முடில தோழி
அப்படியா தோழி அது எந்த மாதிரி ரேட்ல விக்கு
அதெல்லா ஆயிரத்தி ஐநூறுபா மூணாயிர நாலாயி மூணாயர ரெண்டாயரத்தி ஐநூறு அந்த மாரி சொல்றாங்க தோழி
அந்தளவுக்கு பொம்மா பெருசா இருக்குமா தோழி
ஆ பெருசா இருக்கு நம்ம ஒயரத்துக்கு இக்கு ஹைட்டா
சரிங்க தோழி
ஏ ஏங்கா நீங்க பார்த்தது இல்லையா
பாத்ததுல்ல எனக்கு ஹஸ்பண்ட்தா டெடி ஃபேர் வாங்கி தருவாங்க டெடி ஃபேர் எங்க கிட்டயே இருக் பெருசுன்னா ஓரளவு எங்க பாப்பா சைஸ்ல இருக்கு
ஆ பெருசா இருக்குக்கா பெருசாலா இருக்கு
அப்புடியா இது எங்க பாப்பா சைஸ்தா இருக்கும் ஒரு டெடி ஃபேர் வந்து ரொம்ப கொஞ்சோ குட்டியா இருக்கும் ஒரு டெடி ஃபேர் ஓரளவு பிரச்சன ஆகு ஓ ஒரு டெடி ஃபேர் இன்னு கொஞ்சோ பெருசா இருக்கும் ஒரு டெடி ஃபேர் எங்க பாப்பா சைஸ்ல இருக்கும்
ஆ
ஆ வீட்டு்ல இருக்கிற டெடிஃபேரே அவ்ளோதா
எங்க வீட்டுல ஒரு டெடி குட் ட்டி டேடி ஃபேர்தா இருந்துச்சு
சரிங்க தோழி
அது வந்து புள்ளங்க எங்க அக்கா புள்ளங்க எங்க அண்ண புள்ளங்க வந்து வெளாண்டு வெளாண்டு அது தொலைஞ்சே போயிடுச்சே எங்கதான்னு தெரியவே இல்ல இப்ப டெடி பேரு அத கண்டு கூட புடிக்கல அது அப்டியே நானு விட்டுட்டே அது எனக் எங்க பெரியம்மா வாங்கி குடுத்தாங்க நா மால போட்டுட்டு போனப்போ
உம் சரிங்க தோழி
ஆ
இப்ப வந்து இப்ப நீங்க மொபைலா இருக்கட்டு சீரியல் பாக்குறேன்னு சொல்லுவீங்கல்ல அந்த சீரியலெல்லா எந்த எந்த சீரியல் நல்லா விரும்பி பாப்பிங்க
ஆ இப்புடி கேட்டா எப்புடி சொல்றது செரி மகாநதி மகாநதி பாப்பே
செரிங்க தோழி
அதுக்கப்பறோம் சிந்து பைரவி பாத்துட்ருப்பே இப்ப வந்துட்டு அயனார் துணைதா நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்ருக்கு எதுல ரொமான்ஸா இருக்கோ அந்து அதுதா பாப்பே வில்லிங்கல்லா வந்துட்டு பேசு றதெல்லா எனக்கு புடிக்காது அவ்ளோ பண்றதெல்லா எனக்கு புடிக்காது
சரிங்க தோழி அதனால வந்து நீங்க அந்த
அந்த ரொமான்ஸ மட்டு ஆ இப்போ இப்ப அதுல வந்து கல்யாணோ பண்ணியிருக்காங்களா
ஆ
இல்ல இப்ப அது கொஞ்சோ நல்லா போகுது அந்த ஹீரோய் அந்த ஹீரோவு ஹீரோயினியு நல்லா இப்ப கொஞ்சோ பேசுறாங்க அந்த மாரின்னா நா பாப்பே இந்த வில்லிங்க வந்து பேசிட்டு அந்த மாரி கடுப்பேத்துனாளுகன்னா நானா இப் சீரியல் பாக்க மாட்டே வந்தாலு தள்ளி விட்ருவே போன்லே வந்தாலு ஆனா அந்த மாரி சியா அவுங்க இருக்க மாட்டாங்க நம்ம வெளிய எப்டி இருக்காங்க அப்டின்ட்டுதா அவுங்க காமிக்கிறாங்க ஆனா இது நமக்கு புடிக்ல
செரிங்க தோழி
ஆஹ் செரிங்க தோழி
உம் வேற எந்த மாரி மூவினா உங்களுக்கு எந்த மாரி மூவி ரொம்ப புடிக்கு உம்
ஆஹ் நா வந்துட்டு
அந்த எப்டி சொல்றது இந்த கலாய்க்றதுக்குனே ஒரு பட ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மார்லா எந்த மாரி பட ஒங்ளுக்கு புடிக்கு
நா அதிகமா படமே பாக்கமாட்டே தோழி
செரிங்க தோழி
நீங்க தேட்டருக்லா போயிருக்கிலா போயிருக்கீங்ளா எவ்ளோ டைம் போயிர்க்கீங்க தேட்டர்
தேட்டருக்கு வந்து நா ஒரு பத்துதடவ போயிருக்கே தோழி அவ்ளதா போயிருக்கே
பத்து தடவ போயிருக் கீங்ளாக்கா
தோழி
உம் பரவால்ல
அது ஹஸ்பண்ட் கூட போனது தோழி எங்க வீட்டு சைட்லா நா போனது கெடையாது
ஆஹ் என்ன பட பாக்கப் போனிங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு
ஃபர்ஸ்ட்டா நம்ம ரஜினி சார் நடிச்ச படோந்தா அது என்னா அண்ணா துறை எதோ பேரு செரியா ஞாபக இல்ல
நா ஒரே டைம் தா தேட்டருக்கு போய்ருக்கே
இந்த அண்ணு அண்ணந் தங்கை பாசோ இருக்குல்ல
ஆஹ்
ஆஹ் அந்த படத்துக்கு போன ரஜினி சார் படத்துக்கு ஆஹ் இல்ல அண்ணான் கூப்ட்டவ்னே வ வந்து நி்ப்பா பாத்தியா ரஜினி சாரு அப்டின்னுலா அந்த பட பாத்ருக்கே நல்லா சின்சியரா அதா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தே
நா ஒரே ஒரு டைம் தா தேட்டருக்கு போயிருக்கே அதுவு அண்ணங் கூட எங்க அண்ணங் கூட ஆஹ் அ புஷ்பா இருக்குல்ல புஷ்பா பட
ஆமா தோழி
அதுதா பாக்க போனே
செரிங்க தோழி
எனக்கு வந்துட்டு அக்கா உங்களுக்குல்லா அண்ணங்க
வல்லா இருக்குல அது எந்த மாரி இருந்தால் ச மறக்க முடியாத நினைவுகள் உ
மறக்க முடியாத நினைவுகனா நா வந்துட் டு
நீ எதுக்கு வெளிய வர
ஸ்கூல் லைஃப் தா சொல் வே ஸ்கூல் லைஃபு
சரிங்கங்க தோழி ஹலோ சொல்லுங்க தோழி
உங்களுக்கு நெறைய அன்னங்களா இருக்க புடிக்குமோ
உம் புடிக்கு தோழி
எனக்குல்லா நெறைய அண்ணங்க அண்ணங்க இருக்கணு அப்டின்னு தா ஆச
அப்டியா தோழி
ஆஹ்ம்
இப்ப அண்ணைனாலே உங்களுக்கு என்னென்ன பண்ணனு நீங்க ஆசப்படுவீங்க
எனக்கு அண்ணன்னா எனிமே பண்ணன் தேவல்ல எ மேல பாசமா இருந்தா போது
உம் சரிங்க தோழி இல்ல அண்ணனாலே ஒரு பிரச்சனனா வந்து நப்பாங்களே
ஆஹ் அந்த மாரி அந்த மாரி பிரச்சனனா வந்து எனக்கு பிரச்சன அப்டின்னோனே அண்ணனாளே பிர ச்சன அப்டின்னா கஷ்டமா தா இருக்கோ ஆனா எனக்கு வந்து நிக் குணு அந்த மாரில்லா எனக்கு இல்ல எ மேல பாசமா இருந்தா போதோ அப்டி
சரிங்க தோழி உங்க அண்ணனுக்காக நீங்க என்னென்ன விட்டு குடுப்பீங்க
என் அண்ணனுக்காக நா எதவேனா விட்டு கொடுப்பேன்கா
எது வேணான்னாலு
அவளோ புடிக்கு எதனாலன்னா ஆ என்னா சொல்றது ஏ மேரேஜிய கூட எங்க அண்ணனுக்கு புடிக்கலனா எனக்கும் வேண்டா அப்டின்ற மாரி
செரிங்க தோழி எதுக்காருந்தாலுமே விட்டு குடுத்துருவீங்க நாளைக்கு அண்ணன் ஒய்ஃப்பு வந்ததுக்கு அப்புறம் அண்ன ஒய்ஃப் உங்கள திட்னாங்கன்ன என்ன பண்ணுவிங்க
அதெல்லாம் அதெல்லாம் அண்ணன் இப்பயே அதான் பேசிட்டு இருக்கோம்ல
உம்
அதெல்லாம் அவுங்க அப்படி பண்ண மாட்டாங்க
இல்ல அப்படி பண்ணாங்கனா ரா இப்ப இப்ப தெரியாது
ஹ் அப்படி அண்ணன்னா எப்பிடியா இருந்தாலும் அண்ண அப் அண்ணன் அண்ண அண்ணனு காண்டி நம்ம செய்யறோம்ன்னு சொல்லிருக்கோம்ல இதுக்காண்டி அவங்ககிட்ட போய் சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது
சரிங்க தோழி
சொன்னாலும் கேட்டுதான ஆகணும்
ஆமாம்
அப்படிதான் இருப்பா அப்பறம் அப்புறம் ஒன்னு அ எனக்கு அண்ணன் வேணும் அண்ணன் நெறைய பேர் இருக்கணும்னு ஆசைப்படும்போது அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுதான ஆகணும் அதே மாதிரி அண்ணன் வந்துட்டு அண்ண ஒரு பொண்ணுமேல ஆசப்பட்டு அவுரு கல்யாணம் பண்ணிகிட்டாரு அப்ப அவுங்க என்ன என்ன சொன்னாலோ நான் கேட்டுதானே ஆகணோ
பண்னைனாலே ஸ்பெஷல் தானே
ஆமா
உம் அது எந்த மாதிரி என்னா என்னா
அந்த மாதிரி இருந்த இன்றனால அண்ணன்னா அண்ண அப்படின்னா கேர் பண்ணிக்கணும்ன்னா ஒரு அளவுக்கு தங்கச்சியா தங்கச்சி கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி கேர் பண்ணிதா ஆகணோ அதெல்லாம் வேற விஷயோ
சரிங்க தோழி தோழி
ஆ சொல்லுங்கக்கா
கேக்குது நீங்க டென்த்துல எத்தன மார்க் தோழி
நா டென்துல வந்து முன்னூத்தி இருவத்தஞ்சு தானக்கா
சூப்பர் தோழி நல்லா படிச்சிருப்பீங்க போல
இல்லைங்கா நா எங்கக்கா படிச் த நா படிக்கவே இல்லீங்க் கா
நானூற கூட தாண்டாம ஏ தோழி இப்டி பண்றீங்க
அது வந்துட்டு எங்களுக்கு சார் இல்லைங்க்கா ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு நாங்களே தா படிக்
அப்படியா சரிங்க தோழி அதே மாரி அந்த ட்வல்த்ல எத்தன மார்க்கு
ல்த்ல வந்து நானூத்தி பன்னண்டு
சரிங்க தோழி பரவால்ல ட்வல்த்லயாச்சு எதோ ஓரளவுக்கு நல்லதா எடுத்துருக்கீங்களாட்டுக்கு இல்ல கொஞ்சோ எக்ஸ்ட்ரா மார்க் எடுத்திருந்தீங்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொஞ்சோ கம்மியா இருந்திருக்கு காலேஜ்ல
ஆமாங்க்கா எங்களுக்கு சார் இல்லங்க்கா டென்த்ல
கண்டிப்பா தோழி ஏனா டென்த்து அந்த டென்த்து எய்த்து, நைன்த்து, டென்த்து
எங்க எங்க ஊர்லயே எங்க செட்டு மட்டுந்தாங் க்கா கம்மியா மார்க் வாங்கிர்க்கோ ஏனா எங்களுக்கு சார் இல்ல ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு சார் இல்ல நாங்களே தா
செரிங்க தோழி தோழி நமக்கான் நேரோ முடிந்தது தோழி நன்றி தோழி